கேக்குதுங்களா தோழர்
ஆ கேக்குது ப்ரோ
ஆ கேக்குதுங்களா சொல்லுங்க
சாப்ட்டாச்சா நீங்க
ஆ இப்பதா சாப்டே ப்ரோ நீங்க சாப்ட்டீங்களா
இப்பதா சாப்புட்ணு இப்பதா ஒரு இந்த கால் முடிச்சுட்டுப் போய் சாப்புட்லானு வெயிட் பண்ற
ஆ ஓகே ஏ இப்ப நம்போ ஆமா ப்ரோ நைட் ஷிஃப்ட்டு தா ப்ரோ இப்ப தா நைட் ஷிஃப்ட்டு முடிச்சிட்டு வந்த ஆ ஆ ஆ சூப்பர் இல்ல இல்ல இல்ல இல்ல ப்ரோ இப்போ நைட் ஷிஃப்ட்டு வந்துட்டு காலைல தூங்குனா தூங்க முடியுரதில்ல ஆமாமா அது டிரைவ் டிராவல்ல டிராவல்லயே ஒரு ரெண்டுமண்நேரோ மூணுமண்நேரோ தூங்கிற ஆ அதனால தா
செர் செரிங்க
ஆஹ
என்ன என்ன கேம் விளையாடுவீங்க
ப்ரோ நா நீங்க தொலைபேசில கேக்குறீங்களா இல்ல வேற எதுல கேக்குறீங்க கிரிக்கெட் நம்ப நல்லா ஆடுவோ ப்ரோ கிரிக்கெட் ஃபுட்பால்
எப்டி வாரத்துக்கு ஒரு டைம் ஃப்ரெண்ட்ஸோட
ஆமாமா ப்ரோ வாரத்து வாரத்துல ஒரு நாள் னா பசங்கள் போய் ஃபுட்பால் வெளாடுவ கிரிக்கெட் ஓட ஃபுட்பால் தா ரொம்ப புடிக்கு ஆமா ஆமாமா
எ என்ன என்ன பொசிஷன் உங்ளுக்கு ரொம்ப புடிக்கு ஃபுட்பால்
ஃபுட்பால் ல கோலிங் ப்ரோ கோலிங்கு ஆமா கோலிங்கு போட்டுக்க அட்டேக் கு அட்டேக் பண்றது ரொம்ப புடிக்கு எனக்கு ஆமாமா அந்த கோலிங் லே எனக்கு ஃபேன் னா மெசி மெசி ஃபேன் ப்ரோ நான் னு
சேர் சேரி ப்ரோ
மை என் அப்பா ஜென்ரேஷன்ல மெர்டோனாஃப்
செரி அதா இப்போ புதுசா இப்போ பிஃப்போ இப்போ ஸ்டார்ட் ஆகுதில்லயா இப்போதா அடுத்து இன்னு ஒரு எய்ட் ஆமா
ஆமா ஏன் அப்போ வருஷோ ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆ இருவத்தி அஞ்சுல நா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டிதான் ப்ரோ அது மாரி வரு
ஆமா இப்போ இப்ப புதுசா ஒரு இன்னொரு லீகிஸ் ஸ்டாட் ஆகுதில்லயா அப்ப இன்னு ஒரு இந்த வாரமோ நெக்ஸ்ட் டுவித் இந்த வாரோனு நெனக்றே இந்த வாரந்தா ஸ்டார்ட் ஆகுது செவன்டீன்த்தோ இல்ல ஹோ எப்பன் தெர்ல இ எப் கரட்டானு பட் ஆனா ஸ்டார்ட் ஆகுது இப்ப எ அதா எல்லா ஸ்போர்ஸ்லயு இது போய்ட்டு இருக்கு ஆட் போய்ட்டு இருக்கு போட்டுட்டு இருகாங்க
ஆமா இப்போ அர்ஜென்டினா டீம்லுன் பாத்தீங்னா மிஸ்ஸி
ஓ சேரி
ஆமாமா போ போட்றுனா ஒரு அ அப்புனா கிரிஸ்டல்னா பெனால்டோ ப்ரேசில் பா பிரேசில்னு பாத்துட்டா ஆ இவரு நெய்மர்னூ
ஆ
ஆமா இந்த மூணு பேரு கேமுனா இந்த மூணு அ ஸ்டேட் அ இந்த மூணு பேர் இருந்தன்னா ரொம்ப சர்வீஸா பாப் பாங்க ஏன்னா இவுங்க எங்க ஜென்ரேஷன் பீக்ல இருந்தோ இப்ப தா பாபி பாப் குபினு ஒரு பிளேயரு அவரு அவரு வந்தாரு மூணு பேத்துல தஆ போட்றதுதா ரொம்ப கப் அடிகாம இருக் இருக்றாங்க மிஸி கூட பிள்ளே பிள்ளை இருக்றாங்க அந்த மேட இதுதா ஜென்ரேஷன் பிள்ளே அவரு அடிச்டாரு ஆஹ் ப்ரோ அது அது கூட பாப்போம் ப்ரோ
நாலா அது பாத்ததே இல்ல ஏன்னா பாக்ணுனு தெரியாது பாத்ததே இல்ல பெஸ்ட்வல் ப ப் பப் பசங் பேசுவாங் அதாங்க சர்ச்ல அததா சொல்லுவாங்க அது எந்தா ஃபுள் ஸ்க்ரீப்டடு
ஆ ப்ராகலர் அஸ்டன்டு ரிட்டர்மென்ட் ஆய்டாரு ப்ரோ அது தெரியுங்ளா அவர் இந்த இயர்ல இருந்து ஆமா பண்ணம அவ் த்ரீய மூணு மாச ஆய்ச்சு ரிட்டர்மெண்ட் டையி ஆமா ஆமா இப்போ ஆனா ஜான்ஸினா கூட அவரு அப்யே ஆயிடாரு இப்ப மு புதுசா தா ஆளுங்ளா வந்திருகாங்க ம்ச் நம்
இது ரொம்ப பேர் பாப்புலரா ஒரு அஞ்சாயிரம் பேரு தெரியும் நமக்கு மத்த மொத்த யாரும் தெரியாது அது ரொம்ப பாப்புலர் கம்யாருக்கு பட் அதெல்லா நம்ப நூரு பஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் முன்னாடி வது வந்து ரொம்ப பாப்புலர் எல்லா மக்களும் அது பேசுவாங்க அது இது இப்ப அதல்லாம் பாக்குற இல்ல இப்ப எல்லாமே மோஸ்ட்லி கிரிக்கெ்ட்
ஓகே ஓகே என்ன ப்ரோ ப்ப ஆட்சி வரு நம்ம விஜய் பிடிச்சுட்டாரு அது பத்தி
இல்ல அது அது வேணா ப்ரோ அது பத்தி பேச வேணா அது வேணா நம்ம அது பத்தி பேசுக் கூடாது இப்ப ஸ்போட் வேற கபடி இதல்லா எப்புடி இந்த மாதுரி அதல்லா பா இந்த மாதுரி பாக்குறீங்க கபடி இதல்லா
கப் ப்ரு கப்டி ரீச ர பாத் ப்ரோ இப்போ இப்போ மேட்சு ஓடுதா இல்லயானு தெர்ல
இதா ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கு கபடி கொக்கோ கொக்கோலா நா காலேஜ் போனப்பதா தெரியு இந்த மாரி கேம் இருக்கதே
அ கொக்கோ ஆம ஆாமமா அதுவு நல்ல ரன்னிங் மாரி தா அது
அ பட் அனா அதுக்கானா இது அந்த ரிலு ரிலே டைப்ல ரி லேட இதுல அதுவும் ஒ கேமு பண் அனா அதுக்குன இந்த உள்ள இருக்கு மே கேம் டேக்டிக்ஸ் எல்லா கொஞ்ச புதுசு அது என்ன எப்புடி விள்யாறாங்கன ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மாச அது என்னதே புரியல அதுக்கப்மாதா
மாமா அது என்னன்ன பண்றாங்கன்னு தெரியாது போக போக தா புரியு ஏன்னா த நாலு பேர் இருப்பாங்க மத்த டீம் எல்லா கீழ உக்கப்பாங்க நாலு பேர் தா நா துக்கு அவுட் பண்ற மாரி தா ஆமமா ஒருச் ஆ அது உ கொஞ்ச புரியாத மாரி இருந்தா இருக்கு ஏன்னா ஒரு எட கம்பிலிட் ஆயடுச்சுன்னா போகக்கூடாது ரவுண்ட் கம்ப்ளீட் ஆனா தான் ரன் ஆகணு தீனு வெளில திடீனு அந்த ரவுண்ட் கம்லீட் பண்ணாம வெளில வந்து டன் வச்ச அது அவுட் தா ஏன்னா நீ அந்த சேர் போயிட்டனா அந்த ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணின்னு அ அங்க இருந்து வந்துட்டப்ப கம்ப்ளீட்டு் அப்புற அந்த அங்கிருந்து அவங்க நடுல வரலாம் அந்த நடுல இருந்து கை புடுச்சி கை கொஞ்ச நீட்டி கூட அவுட் பண்ணலா செய் செய்லா அதல்லா பண்ணா அது மாரி ஆவலா ப்ரோ ஒரு டீம்ல ஒரு பத்து பேரு கிழ ஒக்காந்துப்பாங்க
ஃபஸ்ட்டு எப்பினே தெர்ல ரெண்டு அப்போனன்ட்டுலு விளையாடுவாங்கல்ல எல்லா விளாடுவாங்க ஆனா ஃபர்ஸ்ட் வரு ஃபீவே இல்ல கு வந்தா என்னா நடக்குதுந்தே என்னனே
அ அ
ஆ உங்ளுக்கு ஆக்கி ஸ்போர்ட்ஸ் பத்தி தெரிமா ஓகே
புரில ப்ரோ
ஆக்கி ஆக்கி
ஆஸ் ஆமா ப்ரோ அது பத்தி கொஞ்ச எனக்கு நாலேட்ஜ் இல்ல ப்ரோ ஆனா கேள்வி பட்டுருக் அது எப்பிடி பண்றாங்க செய்றாங் என்ன ப்ரோ ஆ பாத்து படத்துல பாத்துருக்கே செஞ்சிருக்கே ப்ரோ ஆமா அது எப்புடி பண்ணுவாங்க வாங்கன் நம்மளுக்கு தெரியாது அது தெர்ல இது ஹேன் பால் பாத் ஹேன் பால்னா பாத்திங்கனா இங்கிருந்து கொஞ்சொ எ லாங்கா ஒரு டிஸ்டன்ஸ் ப்ரோ ஒரு டென் மீட்டரு இருபது மீன்ல ஹேன் பல்ல தூக்கி போட்டா அது ஒரு பாயிண்ட் ப்ரோ ஏனா நம்ப எவ்ள ஃபோர்ஸ்ல போர்றன்னு அந்த போர்ஸு கணக்கு வெப்பாங்க எங்க போய் அது உளுது அப்டினுவாங்க அந்த லென்த் வெச்சுதா நம்மளுக்கு பாப்பாங்க ஹேண்ட்பாலு
சேர் சேரிங்
அதெல்லா பாப்பாங்க ஹேண்ட பால்ல எல்லா நா கேம் ஆடிருக்க ஹேண்ட் பாலு கபடி ஸ்கூல்ல ஆ காலேஜுல ஃபுட்பால் எங்க டீம்ல நா வின் பண்ணிருக்க ப்ரோ ஏ எ எந்த ரெண்டாயிரத்தி இருவத்தி பத்தொம்போதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருவத்தி மூண்ல இருந்து நாங்கதா மூணு வருஷ இருந்தோ மூணு வருஷமா எங்க டீமுக்கு எங்க பி பி காம் சீனியர் டிபார்ட்மெண்ட்டு அந்த டீம்ல நா கப் அடிச்சு குடுத்திருக்கே இந்த வருஷ ஜென்ரேஷன் பசங்க யாரு அடிக்கில ஒரு ஹிஸ்ட்ரி எங்க டிபார்ட்மெண்ட்னா அது நா பண்ணி வுட்டு வந்திருக்கே அது பண்ணிருக்கே ப்ரோ ஃபுட்பால்ல நா பண்ணி வெளாடிருக்கே ஹேண்ட்பால் வெள ஆ பண்ணிருக்கே ஆ ரெண்டு பண்ணிருக்கே ப்ரோ ரெண்டு ஸ்டேட் ஸ்டேட் வரையு போய்க்கிறோ ப்ரோ ஃபுட்பாலு ஹலோ கேக்குதுங்ளா ஆமாமாமா ஆமா இப்போ அந்த ஃபுட்பால் பத்தி பாத்தா கேரளா அ அந்த அதர் ஸ்டேட்டுதா ப்ரோ தமிழ்நாடுல அவ்ளோ இன்ட்ரஸ்ட் எடுக்க மாட்டாங்க ஏனா இப்ப ரொம்ப கிரிக்கெட் கிரிக்கெட் தா வந்துச்சி எப்டி இப்போ இங்கெ கிரிக்கெட்ல எப்டி ஐய சென்னையி டெல்லீ ஆ அப்டின்னுவாங்கல்ல அங்க அதே மாரி அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஓ ஒவ்வொரு ஒரு ஊருக்கு அமெரிக் ஆ அர்ஜென்டுடினா போட்டலு ப்ரெய்சில் அந்த மாரி டீம் ப்ரோ இங்க சேமு இங்கெ டிஸ்டிக் மாரி இந்தா அங்க அதே மாரிதா அங்க ஃபாரின்ல அங்க சின்னச் சின்ன ஊருன் சொல்வாங்க பாத்தீங்களா ஆமாமா அந்த ஊரு ப அந்த ஊரு பேரு வெச்சி விளாடுவாங்க ப்ரோ ஆமா வேற என்னா வேற எங்கனா பத்தி நா சொல்றனா ஜிம்மு ஜி ஆ ஒர்க் அவுட்டெல்லா பண்ணுவீங்ளா ப்ரோ நீங்க
ஆ பா
ஆ ஆ நா இன்ட்ரெஸா நானு டெய்லி ஆனா ஒரு டூ ஆர்ஸ் தா ஜிம்ல இருப்பம் ப்ரோ ஏனா நானு ஒடம்ப நம்ப கண்டிஷ் ஆ க கட்டுக்கோப்பா ஆமா கட்டுக்கோப்பா வெச்சிருப்ப
ஆமா நம்ம வயசே ட்வண்ட்டி ஃபைவு அப்றோ வெய்ட்டு நம்பள்து செவண்ட்டி ஃபோர் அ இருக்கு நம்மளு ஏன்னா எல்லா ட்வண்ட்டி ஃபை இயர்ஸ்க்கு மேலதா எல்லா நோயு வந்துரு இல்லியா
ஆமா ஆமா ப்ரோ கண்ட்ரோ ஆமா அது சேஃப்டியா நம்ம வெச்சுகுணு கண்ட்ரோலா சாப்பாடு சாப்புண்ணு இப் போ ரைசு கீஸ் சாப் ட்டாலு அது எல்த்தில்ல ப்ரோ எ தெரிஞ்சி
இல்ல எது சாப்ட்டாலு எல்த்தி இல்லதா கரக்டா சாப்ட்டா பரவால்ல லிமிட்டடோட சாப்புண்ணு அ ரைஸ் சாப்ட்டா எல் தி ஆமா கொரியா கொரியன்ஸ் எல்லாமே ரைஸ் எடுத்துக்கறாங்க ப்ரோ நம்பதா நம்ம ய யோசிக்கறோ ரை இ சாப்ட்டா அப்டிஇப்டின்னு கொரியன் சாப்பறது எல்லாமே முக்காவாசி ரைஸ் இதாருக்கும் பட் ஆனாலும் அவுங்க எப்புடி இருக்காங் பாத்தீங்களா
ஆமா ஆமா ஆமா ப்ரோ அது அவுங்க
அவுங்க நம்ப மாதிரி கிண்ணத்துல போட்டு பெருசா
ஆமா மாமா அவுங்க ஒரு பவுல்னா பவுல்ல இவ்வுளதான் ஏன்னா நம்மவிடா திரும்ப அந்த ப்ளேட்லே கொஞ்சம் அதிகமா போட்டுவன் போ ஆமா சாப்டுவாங்க எல்லா ஒரு லிமிட் தான் ப்ரோ இவ்ளோ ஆமா
அவுங்க சாப்புறது புல் அண் புல் ரைஸு அந்த ராப் மீட்டு மீ அதுதான் இருக்கும் பட் ஆனா ஹெல்த்தியா இருப்பாங்க
ஹெல்தியா இருப்பாங்க இவுங்க ஆஹ் பாக்க அத்துக்கு எளிமையா இருக்கும்ஆஹ்
அதல்லாம் பாக்கும் போது நம்மோ சாப்புறது தான் தப்பு
ம் ஆமா அதுதான் இப்போ நம்ப ஜென்ரேஷன் இப்போ அவுங்க அப்படிதான் எதுர்பாக் பீஸா இந்த பர்கரெல்லாம் வந்துருச்சு விரும்பி அதுதான் சாப்புறாங்க நம்ப கால கால உணவு க்கல்ல அப்படின்னா என்னென் கேட்டா கூலுனா என்னென் கேக்குறாங்க
ஆமா அது தெரியுதுல்ல நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ சின்ன சின்ன சாப்ட்டோம் இல்லயா அதான் து ஸ்கூல் படிக்கிறப்போ பள் பள்ளிலே வெளியே வந்து இந்த இந்த வத்தலு இது இதெல்லா போட்டு விப்பாங்க அந்த ஏ அதெல்லா இப்
யாருக்கும் தெர்ல நைன்டி கிட்ஸ் அது அந்த அந்த
கிட்ஸ் கூட தெரியும்
ஆமா அது அதுதா ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரையும் உங்களுக்கு தெரியும் அந்த தேசிய ஆளுமை வரையு தெரியும் மத்த இப்ப ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு அவுங்களுக்கு தெரியாது ஏன்னா இண்டாயிரத்தி நாலு வரையுல அது முடிஞ்சிருச்சு ஏன்னா ரெண்டாயிரத்திலந்து நைன்டி கிட்ஸு வாழ்ந்துகுறாங்க நாள்ல டூ கே கிட்ஸும் வாழ்ந்திருக்காங்க இருந்திருக்கு காங்க நீங்க என்னா பண்ணீங்க அவுங்களுக்கு தெரியு ஏனா நான்னு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆக்சுவலா எனக்கு
கரெக்ட்டு புரியுது புரியுது சரி ப்ரோ நீங்க நா சாப்ட்டு வந்துறே அப்மா பேஸ்லா செரி ம் கட் பண்ணிருங்க